ம் தோழி கேக்குது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
இருக்குறோ தோழி தோழி இப்போ பாத்தீங்க அப்டினா மாம் இப்ப வந்து ஒரு மாடு வச்சு வளக்குறோ அப்டிங்க பொழுது இந்த மாட்டுக்கு பால்ல்லா எடுத்து ஒர ஊத்துவாங்க இல்லையா இந்த ஒ ஒர ஊத்து உங்களுக்கு எதும் தெரிமா தோழி அதாவது இப்ப மாட்டுக்கு என்னென்ன தீவனம் போடணு அப்டின்றது உங்களுக்கு தெரியுமா
ஆ தெரியு தோழி கொஞ்சோ தெரியு தோழி
ஆ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கிட்ட பகிர்ந்துகிட்டிங்கனு நல்லா இருக்கு ஏனா நா இப்ப இந்த மாட வச்சு மேய்சிட்டு ருக்கே அதுக்கு எப்படி தீவனம் போடுறது அப்டின்றது எனக்கு தெரியல அதுனால எனக்கு அந்த தீவனம் எப்டி போடுறது மாட்ட எப்டி வந்து பராமரிக்கிறது அப்டின்றத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு நீங்க கொஞ்சோ சொல்லலா தோழி
அந்த ஆண் கன்னுக்குட்டி ஆம்பள கன்னுக்குட்டிலா இருக்குல்ல தோழி
ம்
அதுக்கு வந்து நம்ம கல்ல புண்ணாக்கு வச்சோம்னா அது ரொம்ப கொலுகொலுன்னு வளந்து நல்லா நமக்கு பிராஃபிட் தரு அது
ஆ ஆ செரிங்க தோழி அதாவது ஆண் ஆண் கன்னுக்குட்டிக்கி
ஆமா அது வந்து கள்ள புண்ணாக்கு வைக்கிறதுனால அது வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஸ்டென்த்தோட கொலு கொலுனு இருக்கு
செரிங்க தோழி இப்ப உங்களோடைய அம்மா வீட்டுக்கு வந்தது எனக்கு வந்து மொதல்ல நீங்க கால் பண்ண சொல்லுங்க தோழி செரிங்களா என்ன அ சொல்லுங்க தோழி இப்ப சொல்லுங்க தோழி நீங்க பேசுங்க
ஆ அததா தோழி ஆண்கன்னு குட்டியு முடிஞ்சிருச்சி
அது எப்டி சகோதரி எப்டி இப்பப்ப கன்னுக்குட்டிய போய் எப்டி போடு ஏதாவது எந்த எத்தன மாதங்கள் ஆகு அது ஈன்று எடுக்கிறறதுக்கு தோழி
கன்னுகுட் இப்போ மாடு வந்து அது ஒரு பருவத்துல வந்து கத்த ஆரம்பிச்சிரு தோழி
என்னது ம் ம்
கத்த ஆரம்பிச்சிரு இல்லனா அடுத்த மாட்டு மேல ஏறிரு இந்த மாரி சில சில சிம்டம்ஸ் தரு தோழி அந்த அறிகுறிய போய் பாத்துட்டு நம்மம் மருத்துவமனைக்கு ஒரு வேள மருத்துவரையு வீட்டுக்கு வர சொன்னா இல்ல நம்மளு மருத்துவமனைக்கு போலா
செரிங்க தோழி
ஆ மருத்துவமனைக்கே போயிட்டு அந்த மணி மாட்டுக்கு அவுங்களே மரு த்துவரே கூறிடுவாங்கன்னே இப்டி இருக்குணு
செரிங்க தோழி செரிங்க தோழி மருத்துவருடைய ஆலோ சனைப்படிதா வந்து நம்ம அடுத்தது ஒரு செயல்பாடு செய்யணு அப்டினு நெனைக்கிறீங்க கேக்குது நல்லாவே கேக்கு
தோழி ஆ மருத்துவமனைக் அழச்சிட்டு போயி மாட்ட மாட்ட ம மருத்துவரயே சொல்லிடுவாங்க இந்த மாரி மாட்டுக் இதுல நம்ம கன ஊசி ஊசின்னு கன ஊசி வப்பாங்க
சரிங்க தோழி
அந்த ஊசி எத்து உங் மாட்டோட கர்ப்பபைல வப்பாங்க அப்பற அது வந்து அதுக்கப்பறோ பத்து மாச எப்பவு போல எல்லாருக்கு மனிதர்களுக்கு இருக்க மாரி பத்து மாசோ
சரிங்க தோழி
அப்பறோ அதுதா தோழி அதுக்கப்றோ பாதி கொழந்த பொறந்துரு
சரிங்க தோழி ஆ அதுதா தோழி அப்போ அ கண்ணுக்குட்டி போட்ட ஒடனே இப்ப வந்து அதோடையி சீம்பால் வந்து எ எவ்ளோ நாளக்கி எவ்ளோ சீம்பால் சொல்லி எடுப்பாங்ல்லையா அந்த மாட்டுக்கிட்ட இருந்து அது வந்து எவ்ளோ நாளக்கி தோழி சீம்பால் கெடைக்கு
மூணு நாள் ஒ மூண் நாள் கெடைக்கு தோழி
நீங்க அதெல்லா சாப்ட்ருக்கிங் தோழி
ஆ சாப்படுவோ தோழி ஆனா கொஞ்சோ தெகட்டிடு தோழி அது
ம் சாப்ட புடிக்காது
ம் ஏன்னா கொழந்தைங்களுக்கு நம்ம தரக்கூடாது அத
ஏ தோழி
அது வந்து கொழந்தைங்களுக் தர அதனால சீக்கிரமா அது செரிக்கக்கூடிய தன்ம இருக்குறதில்ல
ம்
தென் ஓவரால் கொழ கொழந்தைங்களுக்கு தரதுனால நம்ம அந்த கொழந்தைங்களுக்கெதாது பாதிப்பு ஏற்படு ஒரு நாள் தர்லா கொஞ்சமா அவ்ளதா தொடர்ந்து தரக் கூடாது நம்மளுமே நம்மளுமே ரெண்டு கொஞ்ச நாள் தா தோழி சாப்பன்னு அத
ஓ செரிங்க தோழி செரிங்க தோழி என்ன உபாதைகள் வரு நெனக் சரிங்க
அது என்னன் நமக் சரியா தெர்ல தோழி
ஆ எது அதாது வயிற்றுப்போக்கு அது மாரி எதுவு வரு அப்டின் நெனைக் இல்ல செரிமான பிரச்சனைகள் வரு அப்டின் நெனைக்கிறீங்ளா
ஆ செரிமான பிரச்சன வராது செ எளிதில செரிக்கக்கூடிய தன்ம உடையது அது
எளிதில செர்ச்சுருல அது செரிக்க கூடியது செரிக்க கூடாததா
செரிச்சிரு இ எளிதுல செருச்சுரு
அது எளிதுல செரிக்கக்கூடிய தன்மை உடையது
அ ஆமா தோழி
ஆ செரிங்க தோழி செரிங்க தோழி அப்ற எதுக்கு கொழந்தைக குடுக்க வேண்டானு சொல்றீங் ஏன்னா அதா சீக்கிர செரிமானம் ல்லையா சோ அதுது பிரச்சன பண்ணாது
கொழந்தைங்களுக்கு வந்து வயிற்று பூக்கு ரொம்ப நாளா எ ஏற்படு அது நிக்காம கூட போலா
ஓ அததா கேக்குற அதுதா அதாது எளிமையில் செரிக்கிற து அப்டின்றதுனால வந்து வயிற்று போக்கு வரு அப்டின்றது ரக நீங்க குடுக்க வேண்டாங்றிங்கறிங்க சரிங்க தோழி சரிங்க தோழி இப்போ நீங்க நீங்க படித்த கல்லூரியில அப்ப நீங்க வந்து இப்ப மருத்துவருக் படிச்சிருக்கிங்ல்லையா
ஆமா தோழி
ஆ இப்போ நீங்க படுச்ச கல்லூரி எல்லா எப்புடி தோழி இருக்கு அது உரைய இத பத்தி சொல்ல மாட்டாரு
அது கொஞ்சோ நா கூட கொஞ்சோ நல்ல காலேஜ்ஜி இல்லங்கற மாரிதா நெனச்சே ஆனா பரவால்ல தோழி ம் இப்ப நல்லாருக்கு கோச்சிங்லா ப நல்லாருக்குந் தோழி
ஆக சொல்லி குடுக்குற விதங்களு நல்லா இருக்கு தங்கு விடுதிகள் இது பக்கத்துலயே வா தோழி இல்ல தூரோ தானா
தூரோந்தா தோழி
ஆவங்க ஐயரு செரிங்க செரி அது வந்து நல்லாருக்கு
நல்லா இருக்காமா ஆனா கொஞ்சோ கஷ்டமாதா ப்போ சொல்லி் குடுக்கும்போது நம்ம புருஞ்சுக்கிட்டாதா தோழி
அதது ஆமா எதுமே எதாவ்து எதுமே கொஞ்சொ ஈஸியா அமைஞ்சுறாது சொனமாரி கஷ்டங்கள தாண்டி கஷ்டங்கள தாண்டி நம்ம போகும்பொழுது வந்து நமக்கு அதுடைய ஒரு ஒரு ஒரு நல்ல ஒரு நிலமையா வரு க்கு ஒரு பெரிய ஒரு காரணமா இருக்கனு அதுக்காக தா தோழி கே இப்பயே வந்து நல்லா கஷ்டப்பட்டு போகணு அப்பொழுதுதா வந்து நம்ம வந்து நம்ளோட போகக்கூடிய இடத்த போய் செரியா வந்து அமைய முடியு அப்ரோ தோழி உங்க தம்பி எப்டி இருக்காங்க
அவ்ங்க நல்லாருக்காங்க தோழி
ஆ கூப்புட்டு கூப்ட்டுட்டு இருக்காங்களா தோழி
ஆமாந் தோழி
ம்ம் ரெண்டாவ்து தோழி
ம்
இப்ப பாத்தீங்க அப்டினா அப்ப காலை உணவு நீீங்க உண்ண ஆரம்பிக்கல. அப்டித்தான சொன்னீங்க
ஆமா தோழி இன்னு சமைக்க ஆரம்பிக்கெல
அ ஆமா
செரிங்க தோழி நீங்க நீங்க சமச்சுட்டீங்ளா தோழி
தோழி இன்னு மேதா தோழி சமயலெல்லா அவபோகுது ம் தயார் செய்து கொண்டே இருக்கிறே ஏங்க இப்ப ஏ சின்ன பாப்பா வந் ஆமா சின்னபாப்பா வந்து பசிக்குது பசிக் இப்ப போட்டு ஒரே அழுக ஆ அங்க வேல வேலன்னு வேலைல இருந்ததுட்னால குழந்தைகள செரியா கவனிக்க முடியாம பொய்ருது தோழி உண்மையாவே
ஆமா ஏ எதுனால தோழி
இப்போ பொழுதுக்கு நம்ம வேல வந்து பாக்கறதுனால பிள்லேங்களுக்கு வந்துட்டு கர சரியான நேரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு குடுக்குறதா இருக்கட்டு அல்லது அவங்கள பாக்றதா இருக்கட்டு ஆ இப்ப வந்து செரியான நேரமே அமைய மாட்டேங்குது
தோழி எங்க தாத்தா வந்து எங்யோ போய்ட்டு
சரிங்க தோழி
எங்கோ போய்ட்டு நைட் ஃபுல்லா காணு தோழி எங்க்யோ போய்ட்டாங்க தோழி
ஐய்யய்யோ என்னது என்னது இப்பிடி ஒன்னு சொல்றீங்க இப்ப என்ன ஆச்சு
தோழி அவங்க வந்து ரொம்ப விசிட் பண்றாங்க அதனால சுத்தி பாக்குறாங்க எல்லா எடத்தயு
ம் ம் இருக்கும்போது எல்லா எடத்தயு எப்பிடி இருக்கு நம்ம நம்ம இருக் க்குற அதாது நம்
ஆமா தோழி அந்த நலவரத்த அவங்க வந்து பாத்தே ஆகணுனு இருக்காங்க ஒரு பிடிவாதத்துல
அ ஆ எடமெல்லா எப்பிடி இருக்கு அதாது மற்றவர்களுக்கு இத தெரியப்படுத்துறதுக்கு அவங்க விரும்புறாங்க இல்லயா
அது மட்டு இல்ல தோழி ரொம்ப சின்சியர் அதாது ரொம்ப தீவிரமா போறாங்க ஒரு ஒரு எடத்துக்கு
அ அ போய் ஆழ்ந்த யோசனைையில தூங்க போயிர
அந்த இயற்கைய எல்லா ரசிக்கிற ரொம்ப ரசிக்கிற தன்ம உடையவங்க போல
ம் அதுதா அதுதா அது அந்த இயற்கைய போயிட்டு நல்லா பாத்து இந்த மரங்க எங்க இருந்து வந்தது எப்படி வந்தது அப்படின்றதெல்லா நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு வர்றாங்க இப்ப எப்டி வீட்டுக்கு வந்துடாங்களா சுருதின்
இல்லத்தோ இப்பதா எங்கியோ போயிட்டு அங்கிருந்து வந்துட்டு இருக்காங்க தோழி பின்னாடி கைய கட்டிட்டு
ஓ இப்ப திரும்ப போய் அடுத்த இல்ல நா இரவு காணா போய்டாங்கன் சொன்னீங்க இல்லயா
அ ஆமாந்தோழி
அவங்க இப்ப வந்தாங்க வீட்டுக்கு தோழி
இரவு போனவங்க யாரு கண்டுக்கல தோழி அவங்களே போயிட்டு வந்துருவாங்க
எ என்ன தோழி இப்டி சொல்றிங்க
ஆமா தோழி ஒரு நாள் ரெண்டு நாள் தேடலா வருதம் முழுதுமா தேட முடியு
சரி அதுனே இப்ப நைட்டு போனவங்க எப்ப வீடு வந்து சேந்தாங்க
நைட்டு போனவங்க எப்பத்த வந்தாங்கன் தெரியு நாங்க தூங்கிட்டோ தோழி
அப்டிங்களா சரி இப்ப இப்ப எப்ப என்ன பண்றாங்க உங்க தாத்தா
இப் இப்ப என்னதா பாத்துட்ருக்காங்க
ஓ அங்க வந்து நின்னு நீங்க பேசுறத பாத்துட்ருக்காங்களா
ஆமா தோழி கூடயே தா நிக்கிறாங்க
அ சரிங்க தோழி சரிங்க தோழி
கீழ உள்ள குச்செல்லா நல்லா இருக்காங்க தோழி கீழ உள்ள குச்செல்லா பொறுக்கிட்டு இருக்காங்க
சரிங்க தோழி சரிங்க தோழி
ரொம்ப தார்ச்சர் ரொம்ப தொல்லையா இருக்கு தோழி
இங்கயு ரொம்ப டார்ச்சர் தொல்லையா தா தோழி இருக்கு எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு அச்சு சரிங்க தோழி இப்ப உங்க கூட நெறைய நேரம் செலவழித்து பேசியிருக்க அப்டின் நெனைக்கிறே மீண்டு நம்ம வந் இப்பன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம வந்து பேசலா தோழி சரிங்ளா ரெண்டாவது ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா ஆ உங்க தாத்தா வந்து பத்தரமா பாத்துக்கங்க தோழி ஏன்னா அவங்க வந்து இப்ப சின்ன பிள்ளதனமா இருக்கிறாங்க அ அது எங்க அது கெளம்பி போயிறது அப்டின் சொல்லிட்டு
ம்
அதனால நீங்க வந்துட்டு ஆ உங்க தாத்தாவ கொஞ்ச பத்திரமா பாத்துங்க தொழி கொஞ்ச கவனமா நன்றி தோழி மீண்டும் சந் மீண்டும் பேசலாம் தோழி
ஆ ஓகே தோழி
எக்ஸ்ட்ராவா வச்சிகோங்க